ஆஹ் கேக்குது கேக்குது
செரிங்க
நான் நல்லா இருக்கேன் நீ நீங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ் நான் நல்லா இருக்கேன் உம் என்ன பண்றீங்க
செரி ஓகே என்ன பண்றிங்க நானா
ஆஹ் இப்பதான்
தொட
ஹலோ
பர்டே அதனால
உங் வாய்ஸ் பிரேக் ஆகுது
அப்பதான் ஃப்ரீயான இப்ப தா ஃப்ரீயான நீங்க என்ன பண்றீங்க
உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக்காகுது ஆஹ் இப்போ ஓகே
ஆஹ் ஓகே
சொல்லுங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க
ஆஹ் உ இன்னைக்கு என்ன ஃபடே சண்டே சொன்னாலே ஒரே பிஸி ப்பதா ப்ரி கேகுதா
ஆமா ஆமா
இப்போ ஓகோவா
ஆஹ் இப்போ ஓகே
அதான் இன்னைக்கு நீ மறுபடியும் சொல்லட்டுமா இன்னைக்கு சண்டே என் பேர்டே ஒரே பிசி இப்பதான் ஃப்ரீயானே
ஓ அப்படியா நேத்த பர்த்டேவா ஹாப்பி பிலேட்டட் விஷ்சஸ்
தேங் யூ
உம் உம் சேரி சேரி எப்படி போச்சு நேத்துப் ப டே லா
இன்னைக்கு என்ன நமக்கு கொழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபடேகல்யாணம் ஆயிட்டாலே நம்ம ஃபடே பெருசா நம்மளே இன்ட்ரெஸ்ட் எடுத்தகறதில்ல அது கொழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் ஆஹ் அதுல்லாம் ஆமா இருந்தாலும் காலையில என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு சாக்லேட் கொடுத்து ஹாப்பி பர்டே விஸ் பண்ணாரு அவ்ளதா அதுக்கப்புறம் நமக்கு புடிச்சத நம்மளே சமைச்சு சாப்பறதா இருக்கறதுலே கடுப்பு
ஆமா ஆமா கண்டிப்பா
சன் இல்லல்ல அதனால நமக்கு புடிச்சத நம்மலே காலைல செஞ்சு சாப்டிட்டு அவுங்களுக்கு செஞ்சுட்டு இன்னைக்கு எனக்கு எனக்கு என்னோட யாருக்காவது பர்த்டேனா வந்து எனக்கு தான் வேலை அதிகம்
ஓ சேரி சேரி நம்மளோட பர்த்டேக்கு யாருக்கும் யாரு செஞ்சு தர மாட்றாங்க
ஆஹ் அம்மா வீட்டுக்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா அம்மா வீட்டுக்கு கூப்ட மாட்டாங்க சம்பந்தமே இல்லாம போனோனா நொய் நொய் பாங்க அது வேல உடல
ஓ சேரி சேரி உம்
அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு உங்களுக்கு
உம் எனக்கு அஸ்யூஸ்வல் எப்பயும் போல போச்சு மண்டே வேற சோ அதனால பிஸியா அப்டியே வந்து கொஞ்சம் அவசர ஆவசரமா அப்படியே போச்சு ஆபிஸ் ஒர்க்கும்
உம் உம்
போய்ட்டு அப்புறம் இப்பதான் வந்து ஆபீஸ் ஒர்க் சிக்ஸ் தேர்டி போல முடிஞ்சிரும் முடிஞ்சது அப்புறம் இப்போதான் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸா இருக்கு ம் மண்டேனாவே அந்த ரஷ் அந் கொஞ்சம் அவசரம் அப்டியே வந்துகிட்டேதான் இருக்கும் ஏன்னா சண்டே முடிச்சுட்டு போறம்ல எப்டி நீ ஒரு நாள் நல்லா இருந்துட்டு வரலாம் அப்படின்ற மாரி ம் நேத்து சண் டே சண்டே வந்து சொல்ல வேண்டியது அவசியமே இல்ல காலையில சண்டே மட்டும் சீக்கிரம் முழிப்பு வந்துரும் முழிப்பு வந்துட்டு அது நம்மள அலார எந்திரிச்சிடுவேன் எந்திருச்சு விளாடப்போவோம் மேட்ச் ஆட போயிட்டு அப்டியே வந்து அப்டியே ரெஸ்ட் செடுகிரதே சாங் திருப்பி மதியம் சாப்டுததான் ரெஸ்டே
ஹ ஹ ம்
உஹம் அப்படிதான் போச்சு நேத்து சண்டே அப்படி போய் ஃப்ரீயா கொஞ்சம் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு அப்படியே வெளியே டின்னர் முடிச்சுட்டு
ம்
அப்டியே வீட்டுக்கு வரேன் நைட்டு பதினொறு மணி ஆயிடுச்சு அடுத்து காலையில எந்திரிச்சி அப்டியே சு ஊர்கு போயிட்டு அப்டியே இருந்துன்ட்டு அப்டியே போச்சு ம் நீங்க எந்த ஊரு
நான்னு இப்பா எப்டி சொல்றது சொல்லல் கூடாது தானே ஊரலாம்
தென்ல இருந்தாலும் அத பத்தின டீட்டெயல்லாம் கொஞ்சம் பேசிக்
அப்டியா நான் வந்து ம் உனா பாண்டிலயும் இருப்பன் கரூர்லயும் இருப்பன் அந்த மாதிரி
ஓஹ் சேரி சேரி ஓகே ஓகே ம்ம் சேரி சேப்ஸ் ஆம் கொண்டா பயல மேன் நைட்டி யுவர் நேட்டிவ் கரூர் பாண்டிச்சேரி இது அப்டின்ற மாரியா
ஆமா ஆமா ஆமா நேட்டிவ் ஹஸ்பண்ட் வீடு அம்மா வீடு எல்லாமே கருர் அவரோட பிசினஸ்க்காக பாண்டியில இருக்கோம்
ஓ சேரி சேரி ஓ
ம் எங்களுக்கு எல்லாமே ட்ரிப்பு எல்லாமே பாண்டிச் இ ஷ்ஷா
பரவில்லல நீங்க ஆஹமா நீங்க பாண்டிச்சேரிய பாண்டி செர்லிட் ஆல்ரெடி இருக்கவே செய்றீங்க
ஆமா எங்களுக்கு ஆமா ஆனா அது எங்களுக்கு போர் அடிச்சு ரொம்ப அடிச்சு
ஆஹ் ஆமா ஆமா அங்க இரு ருக்கிறவங்களுக்கு அதனோட அருமை தெரியாது இல்லாதவங்களுக்கு தான் வந்து அந்த போனும் அங்க போய் என்டர்டெயன்மெண்ட் பண்ணும் அப்டின்ற மாரி
ஆனா அங்க பெருசா ஒண்ணுமே இல்ல சுத்தி சுத்தி பாத்தா சும்மா அஞ்சு கிலோ மீட்டர் தான் இப்ப சென்ரு பாண்டில நின்னுட்டு இந்த சைடு போன அன்சு கிலோமீட்டரு இந்த அவ்ளோதான் பாண்டி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசு எல்லாம் கிடையாது அங்க வந்து எபக் குட்டிவோட பிளேஸ்சும் ஒன்னும் கிடையாது போய் அந்த பீச் ஒண்ணு தான் அப்றோ அந்த பசங்களுக்கு அந்த சரக்கு அவ்வளவுதான் மத்தபடியே அதுல ஒண்ணு ஓ பெருசா சொல்லிக் இல்ல
ஓ பட் ஆனா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அங்க நெறைய இருக்கு
அது ஒயிட் டவுன் தான் அது நார்மல் ஒயிட் ஒயிட் டவுன் தான் ஒயிட் டவுன்ல அவங்க வந்து வீடு கட்டியிருப்பாங்க அது நின்னு போட்டோ எடுத்துட்டு வருவாங்க அது ஒன்னும் நம்ம புதுசா எனக்கு புதுசா இல்ல பழகிருச்சுனு பாக்குறவுங்களுக்கு அது புதுசா இருக்கும் அது தெருதான் அது வந்து ஒய்ட் அவுன் தெரு அவ்வளவுதான் அது பிரான்ஸ்காரவுங்களோட டவுன் அது பீச் போற முன்னாடி அந்த வீடுல்லாம் இருக்கும் உம் நல்லா இருக் கோம் அது அது நம்ம மேப்ல போட்டாலே அந்த அதுதான் காமிக்கும் ஆஹ் எல்லாம் குட்டி குட்டி எல்லா பக்கம் வீடாருக் கும்
ஆமா ஆமா கண்டிப்பா
வீடா இருக்கும் நம்ம வந்து அதுல போயிட்டு போட்டோஸ் எடுத்துட்டு எடுக்கரத வந்து அதை ட்ரென் பண்ணிவுட்டு ட்டாங்க இப்ப அதனால அது வந்து நமக்கு பெருசா தெரியுது
உம் ஆமா மதபடி பாண்டிச்சேரினாவே அந்த இதுக்குதான் பசங்க தான் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு இப்ப எங்க பாண்டிச்சேரினா பொண்ணுங்களும் நாங்களும் வரோம் லும் அப்படின்றமாரில
ஆமா ஆமா ஆமா நம்ம சாட்டர்டே எல்லாம் ஆயி ச்சுன்னா அந்த ஃப்ரைடே நைட்டு ஐடி பொண்ணுங்க ஐடி பசங்க
உம் ஆஹ் மாமுல போச்சி சேரி சேரி சரி உம் அங்க உங்களுக்கு கரூர்ல பாத்ததுக்கும்
பெருசா தெரிஞ் அப்ரோலா அப்பிடுத்த அப்படிங் நார்ம ஆச்சங்க பெருசா சொல்லிக்கறளவுக்கு இப்பக்கு அது பெருசா தெரியல
ஆமா ஆமா அவ்வளதான் இந்த இடம் பழகிடிச்சுனா அவ்லோதா மழ எதுவும் தெரிஞ்சுக்காது இதே நீங்க புதுசா மறுபடியும் வேற ஊருக்கு கூப்டு போனீங்கன்னா
ஆமா ஆமா ஆமா கொஞ்சம் சண்டே மார்க்கெட்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் அப்டின்னு இல்ல கூட்டிட்டு போவாங் வாங்தான் அது என்ன அந்த பீச் பீச்தான் அது நம்ம வீட்டுருக்கற பீச் பக்கத்தலயே இருக்கு ஒயிட் வுன் இல்ல இங்க கொஞ்சம் அவுட் அவுட்ரு ஆனா அப்ற அந்த சர்கல் தான பீச் பக்கத்திலய இருக்கிறதுனால சும்மா பீச் போவோம் பொண்ணு குட்டி பொண்ணு ரெண்டு வயசு ரெண்டுவயசாகுது அவளுக்கு அந்த மண்ணு தண்ணி ரொம்ப பிடிக்கும்றது தண்ணி புடிக்கும்றதனால அடிக்கடி கூட்டிட்டு போவோம் பீச் எல்லாம் கடுப்பா இருக்கும் என்னல போய் சும்மா உக்காந்துரு சண்டே மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அங்க வந்து எல்லாமே சீப் சீப்பன் பெஸ்டா கிடைக்கும் ரொம்ப எல்லாமே எல்லாமே எல்லாமே கிடைக்கும் சண்டே மார்க்ல இருக்கு சொல்லிட்டு அதுவும் வந்து நியர்பைஒயிட் டவுன் பக்கத்துல தான்
ஓஓ
சண்டேவே போட்டுருவாங்க ஆமா ஆமா போலாம் மாதிரி பாப்போ ஆன செலவு தான் நம்மளுக்கு இல்ல சா அது வந்து நெறைய நெறைய பேரு டே ஃபுல்லா போட்டு இருப்பாங்க எல்லா நாளுமே இருக்காங்க ஆன சாட்டர்டே நைட்ல இருந்து பிசியாக ஆரம்பிச்சு சண் டே ஈவினிங் நீங்க அதொ அந்த ஃபஸ்ட்டு சேலரி அந்த சேலரி டே இருக்கும்ல ஃபர்ஸ்ட் வீக் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கு ஃபஸ்ட் வீக்லாம் பயங்கர ரஷ்ஷா இருக்கு நம்மோ உள்ளே போக முடியாது கடையும் அந்த அளவுக்கு நெறைய போட்டிருப்பாங்க செகண்ட் வீக் ஓரளவுக்கு இருக்கும் போர்த் வீக் கிலோ ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இருக்கும் ஆனா இருக்கும் ஏன்னா எல்லாமே கிடைக்கும் வெஜ்ஜி வெஜிடபிள்ள தவிர மத்த எல்லாமே எல்லாமே கிடைக்கும்
ஓ எல்லாமே ரேட் கம்மியா இருக்கும் அந்த மாதிரி
இப்போ நம்ம இங்க நம்ம வீட்ல இருந்து அங்க போய் வாங்கறதுக்கு வீட்லயே வாங்கி லாங்கிற அளவுக்கு இருக்கு பெட்ஷீட்ஸ் ஆமா பெட்ஷீட்டு கொலைந்தைங்களுக்கு வெளாட்டு சாமானோ ட்ரெஸ்ல்லா அந்த அளவுக்கு ஒண்ணு பெருசா நல்லா இருக்காது
ஓ சேரி சேரி சேரி சேரிங்க இருந்தாலு ஒரு என்டர்டெயின்மென்ட்டு ஒரு பொழுதுபோக்கு
இந்த தெருவுல எறங்கி நடக்க ஆரமுச்சா அடுத்தடுத்த தெரு அந்த தெருவோட எண்டு முடியறக்கு எப்டியோ மூணு டூ நாலு மணி நேரோ ஆயிரு நல்லா டைம் பாஸ் ஆகும் ஆனா நமக்கு கொழந்தை கூட்டிட் போனோ அந்த நட எ அடஞ்சலுக்கு அந்த இதுக்கு பயங்கர கடுப்பாயிரும்
ஆமா அதனால நீங்க எல்லா போனா அந்த ஃபோர்த் வீக்ல போனா தா கொஞ்ஜோ ஃப்ரீயா இருக்கு
ஆமா ஃப்ரீயா இருக்கு இருந்தாலுமே நமக் கொலைந்தையெல்லா தூக்கிட்டு அவ்வளோ தூரம் போய் வர முடியாது
ம் சேரி சேரி பைக் டூ வீலர் தானா அங்க எல்லாமே டூ வீலர் தானா இல்ல நம்ம ஃபோர் வீலரே
இல்ல அந்த தெருவுல வந்து டூ வீலர் அலோ பண்ண மாட்டாங்க அதுவும் டூ டூ வீலர் கூட பயங்கரமா திட்டுவாங்க இவ்ளோ பேர் நடந்து போறோ நீங்க பாட்டுக்கு வந்து ஆர்ன் அடி ச்சிட்டு போனோன்னு சொல் றீங்க அப்டி இப்டினு திட்டுவாங்க அவங்க திட்டுறத பாத்து வேலைக்காகுமா நம்ம ஆமா நம்ம ச்சு அது எப்டின்னா போ ஃபைன் தெருனா அதுல வந்து சைடு சைடு இருக்கோம் நம்ம இந்த சைடு த் தெருவ் வந்து அந்த சைடு வழி அப் இப்படிப்ப அது நான் எப்டி சொல்றதுன்னு தெரில நா சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல அந்தந்த மாதிரி ஆ வந்து போயிக்கலாம் அந்த மாதிரி செப் சேப்ரியர் நல்லா கெடைக்கு அப்புறோ அந்த காலத் தேப் ச்சு திங்ஸ்லா இருக் இல்ல ஃபோனு அதெல்லா நறைய போட்ற்ப் ப்பாங்க வாட்சஸ் நல்லா இருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்கே சூப்பர் சூப்பர் வாட்சஸா இருக்கு பிராண்டு கெடையாது சும்மா சும்மா செப்பெல்லா நல்லா இருக்கு ஆமா ஆமா செப்பல் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு
ஓ இதல்ல வந்து எங்க உங்க பாண்டிசேரில இருந்தே விக்கிறாங்களா இல்ல வெளிய தமிழ்நாட்டுல இருந்தான் வாங்கிட்டு போவாங்களா இதெல்லாம்
அதெல்லாம் தெரியல ஆனா அங்க பக்கத்துல இருக்கவங்களாம் வருவாங்கன்னு நினைக் கிற தெரியல அது எப்படின்னு எனக்கு தெரியல ஆனா ஓ வாங்கறவங்களா வருவாங்க வருவாங்க டூரிஸ்ட் நறைய பேர் வருவாங்க அந்த வருவங்க ஆனா அது ஆ பர்பூயூம்ஸ் அங்க வந்து ஆஹ்ர வருவாங்க அது இல்லாமே பீச்சலயே கிடைச்சறதுல்ல வெளியில இருந்து வர்றவங்க பீச்லே வாங்கிட்டு வந்து போறாங்க லோக்க மேபி லோக்கல ஆளு உங்களா தான் இருப்பாங்க நினைக்றன் எனக்கு அது எக்ஸக்ட்டா அதோட டீட்டெயல் எனக்கு தெரில
ஓ சேர் சேரி அப்பனா நேத்து பர்த்டேக்கு சாரி தான் இன்னைக்கு பர்த்டேக்கு ஒரு என்டர்டமெண்ட்க்கு போயிருக்கலாம்ல
இல்ல நா மாமியார் வீட்டுல இருக் ற ச்ச
ஆஹ்
ஆமா அங்க இருந்திருந்தாலும் இந்நேரம் மெரட்டி எனக்கு அது அது வேணம் இது வேணும் சொல்லிட்டு சமைச்சிருக்கவே மாட்டன் காலையில இருந்து வந்த ரெஸ்ட்டே இருப்ப
செரி உம் இப்ப இங்க இருந்தனால வந்து வேற வழி
ஆமா இங்கெல்லாம் இதுங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆமா எங்களுக்குெல்லாம் பர்த்டே ப ஒரு இதுவே அவ என்ன சரி பொண்ணுக்கு கேக் கட் பண்ணும்னாலே அந்த அளவுக்கு பெருசா இன்ரஸ்ட் எத்துக்க மாட் ட்டாங்க நாங்க வழுக்கட்டாயதுக்கு அது நான் வழுக்கட்ட ஆமாமாங்க ங்க வந்து ஒரு மார் பாரு அங்க போன ஒரு மார் இருப்பாரு நீ எப்படி வேணா இருந்துக்கோ நா இப்படி தான் இரு
செரி செரி இருந்தலும் நம்ம ஆசைகள கம்மி பண்ணிட்டு சரி போ உ வீட்டு போய் பாத்துக்கலாம் அப்படின்னு
அப்படி இல்ல இல்ல நமக்கும் ஒரு ஆச இருக்கும்ல
ஆமா ஆமா அதெல்லாம் இருக்கன்னு செய்யும் பட் இங்க இருக்கனால அது பண்ண முடியலல்ல
இதெல்லாம் வச்சு செஞ்சிருவேன் அங்க போய் நான் வச்சு செஞ்சிருவேன் வருஷம் ல்லா இதான் சொல்வேன் என பர்டேக்கு எதாவது வாங்கி குத் ங்களா அது
ஓ செரி செரி ம் ம் செரி செரி செரி கால்ல பேசு
ஆஹ ஓகே ஓகே ம் சரி பாய் உம் ம் ம் உம் பாய்